சொல்றா தோ வீட்ல
வீட்ல என்ன பண்ணுருக்க ஏ
உம் என்னதா பண்ற
என்ன பண்ணற இப்போதா கயண்ட் வந்துதே இவ்ளோ நேரோ கரண்ட்டே இல்ல வூட்ல
உம்
கரண்ட்டு
ஆஹ் சாப் தெர்லியா
சாப்ட்ட சாப்ட்ட சாப்ட்டுதா வந்த ஏ
என்னா இது இந்த கொளத்துல எறங்கி மீன் புடிச்சு இருகானுங்க போலக்கு நம்ம ஏரியா கொளத்துல
கொளத்துல இல்லடா அது ஏரிலடா இந்திகாரங்க புடுச்சுருக்குறங்கோ
அஹ் எதோ கொளத்துலா கலிவச்சர மாரி தெர்து இப்ப இல்ல இல்லன்றங்கோ காணோ அந்த சைட்ல பட்டு பட்டுனு ரொம்ப பாத்த அன்னிகிதா
ஆஹ்
அது வரு ஒண்ணு ஒ ஒண்ணு முக்கா கிலோ வரும்போல்து
சரியான மீனு இன்னிகி வந்து திரும்வருதா இதுல சேத்தாங்கொளோ அலோ
என் எந்தடத்துல
தோ இங்க மணி நகர் அண்டான்ட
எந் மணியன்ன கிண்ணான்ட
ந்ததா இங்க இருக்குது பார்ரா கோயிலுக்கு பின்னாடி ஒரு கொளோ சேத்தா கொளோன்டா
சொல்லு ஆமா
அந்த குளத்துல இன்னிக்கு தேடிருகிறானுங்கோ
அஹ்
அதுலயு புச்சுனு வந்துருக்கானுவோ
அன்னைக்கி பாத்தேண்டா ஒவ்வொன்னு முக்கா கிலோ வரும்போல இருதுடா பட்ட பட்டையா இருந்துதுடா ஜிலேபியு
அது புது நெறைய புஷ்ணு வந்து இரானுங்கபோல தெறிது ட்ரம் ட்ரம்மா அண்ணக்கூடைய
மொத்தோ நாப்பது கிலோ புச்சானுங்க போலக்து
உம்
நாப்பது கிலோல தனி தனியா இருகறானுவல
ஆம்மா வேலருக்கு தன் தனி
அதா அவு வந்து இருவது கிலோ இங்க வந்து இருவது கிலோ
ஹிம்
தன் தனியா பிரிஷின்க்காங்ளா
எம் பி பி சி னு யூன் மெசின் வன்டுகுது இங்க
எங்கெ இங்க போட்டு செஞ்சின்ந்தாங்களே என்னா
அமாங் வெரால மழ வந்தது நைட்டா
ஏன்ட்ட லைட்டா வந்துது ஓர் அளுவு லைட்டா தூர வந்துது
முன்னு அந்தா ம் இன்ன வேலிக்குலா எங்கனா போலாமா
வேலிக்கு தா போனு ங்க தோ இதுமோர்க்கா மொல்ல பர்மனென்ட்டு ஹேர்ல போற
பர்மனுன்ட்டாவா
ம்
செய்மாட்ட ஓடியாந்துருவ ரெண்டே நாள்ல ஓடியாந்துர்வ அதல்லா சய் முடியாத் உன்னால்லா பர்முன்டலா
வேற்ன்னா பண்றுது நாங்கதாம் பிரி இல்ல யார் புரி யா அதுக் போனாதா
ம் பலேஸ் ஆயிட்ச்சுல இப்போ
ஆ
நப்பாச்சொ
ஆயிட்ச்சி அது ஆகுது ஒரு மாசொ
எங்க கம்பனி என்ன போட்தே
அதுதா அங்க ட்ரை பண்ணு
எங்க
மோய்வம்மந்தா இல்லன்னா வேற எதுனா கம்பன் தா போணு
ம்
நீ எங்க காலேஜா
காலேஜ் தா போய்னுக்குறே எங்க வெடுப்பாருக்குது காலேஜ் போற்த்துக்கே ஷ்னாகுது
யா
எங்க டா ஒழுங்கா மூண் மணி உற்றானுங் ஒம்போர மணிக்கு போனுமாநாக ஃபோன் வேற வாங்கி வச்சுக்கிறானு ங்கோ ஃபோன் இந்தாட்டு கடுப்பு தெரியாது ஃபோன வாங்கி வச்சுகிறானுங் அந்னாலே நானு ஃபோனு கொடுக்குது இல்லே ஃபோன் இல்லனா திடி நம்ம வீட் டுக் வரா போல்ந்ததா தா இப்டி ஃபோன் வாங்கி ஃபோன் குத்துட்டா ஃபோன் வாங்கின்ந்தா வர்னு லாஸ்ட் வரியு
ஆமா
திடினு பிரேக்குல லன்ஷ் அன்மி டைம்ல வீட்டுக்கு வந்து தொன்ச்சினா நம் எப்டி ந ஃபோன்க்குலா கொடுக்குது தில்லே அவுரே கேக்க மாட்டார் பஷ்டு என்ன ஃபோன் ஏனா நா அப்பத்துலேந்தே பழக்கு பத்திட்ட எகிட்ட ஃபோன் இல்லன்ட்டு நா பாட்டுவே போவே ஃபோன் எங்கன்னு கேப்பாரு உங்களுக்கே தெரியு ஏகிட்ட ஃபோன் இல்லன்ட்டு அவ இ நா இஸ்டி குருப் பைங்கிட்டு குத்துட்டு வன்ட்டியா ஆமனச ஆமான் கேப்பாரு ஆம்மா சார் இஸ்டி உருப் பையந்த குத்துட்டு வன்ட்டே ஏனா அவ்ருக்கே தெரியு நா இஸ்டி உருப் பசு கூட அதிகமா சுத்துவண்ட்டு அந்த டிப்பாட்மெண்ட் பசங்கூட அவுள்தா அப்டே நென்சுவாரு ஆனா ஃபோனு ஏ வந்து ஏ இடுப்புல் தா இருக்கு அவுர்க் தெரியாத்
செக்லா மோன் மொன்ட்டாங்களா
க் லா மண்ண மாட்டார்ரா பாஸு என்ன செக் பண்ண மாட் டர்னு வெச்சிக்கோங்கல ஏ கிட்ட ஃபோன்னா அழகாது குத்துட்டு வந்துன்னு அவுருக்கே தெரியு
ஆம
ஒரு நாள் இன்னா ஆச்சு க்ளாஸ் முஞ்சிச்சு கரெக்டா வந்து அவுருய பென்னு அனிக்தா கேட்டாரு பென்னு குத்தரு எழ்துற்துக்கு
ம்
நா இனா இஸ்ட்ரி க்ரூப் பொண்ணுங்ளான் நின்னு பேசினிந்தே
ம்
இன்னா அவள்தானா போய்ட்டியா இஸ்ட்ரி ரூப்பு எப்பியா நீ பெசம் நீ ய டிபார்ட்ம அந்த டிபார்ட்மெண் மாரி த நீ அந்த டிபார்ட்மென்ட் படிக்வு மாட்ற காலேஜ் வர மாட்ற எக்ஸாமு எழ்த் மாட்ற ஒழுங்கா நீ போய்டு நா உன்ன மாத் தி வுட்டுற ஹிஸ்ட்ரி க்ரூப் போய்டு ம் ஜாலியா பேஸ்னிப்பாரு ம் ஆனா சம எண்டர்டெயின்மெண்டு மேரேஜ் ஆவ்ல இன்னு அவருக்கு
அ
எனக் சோக்கெத்தனா ம் ம் காலேஜ் லைஃபு வேற ஸ்கூல் லைஃப்லா வேற மாரி இருந்துதா டா உன்னு ஜாலியா இருந்துது ஸ்கூல் படிக் சொல்லோ பா பாதி நேர்த்துல எச் எம் எச் எம் ரூம்ல தா உகானு இருப்போ
நம்ப எங்க ஸ்கூலே பத் உம்பதாத் வர்க்தா பச்ச
எங்கிள் ஸ்கூல் லைஃபுல்லா ஜாலியா இருந்துது எங்க போவோ பத்ர மணிக் போவோ எப்பியு பாத்தாக்கா எச் எம் ரூம்ல போனுவாங்கா எச் எம் ரூம்லே ஒக்காந்ட்டு ராஜா சேர்னு ஒருத்தர் இருப்பாரு ச சம்மா அட்வைஸ் பண்ணருப்பாரு அவுர்லா நல்லா படிங்கடா செய்ங்கடா ஏண்டா சுத் தினுகறிங்கோ ஆனா நாங்க அவ்ர் பேச்யே கேட்டுக் மட்டோ போயா கொயா அடியில பாத்ரூம் போற்து திருப் தண்ணி குடிக்கித்து பாத்ரூம் போற்து எங்கனா பெஞ்ச எத்துன் போய் வெஷ்டு ப்டே தாளோ தட்னு இருக்குது இதே வேல் தா எச் எம் செய்த்யா கேப்பாங்க டேய் எக்ஸாம் வர போது படிங்லேன்டா ஏன்டா ஆட்டம் போ ஏந்து ஆ ஸ்கூல் லைஃப்ல வேற மாரி இந்து ஜாலியா சேரி காலேஜி போனா உன்னு ஜாலியா இருக்லான் பாத்தாக்கா ஸ்கூலே மேலுன் தோன்து காலேஜோடோ
வெறுப்பாக்குதா
வெறுப்பாதா இருக்கு
இ இப்ப வந்து எக்ஸாமே எழுதுல நீ எப்டிதா போன
இதுனா ஒன்னு ப்ரெச்னில் ஆவ்ள்தா இந்த செம்மு இந்த செம்மிந்து எக்ஸாம் வரும்போது எழுதணு சேத்து எல்லாமே
அரியரா அ
அக்அ ஆமா உங்கண்ண பன்னெண்டு வெச்சிரான் சொன்னே கேட்டா இப்போ உம் பா எவ்ள இன்னு ஆரு தா இருக்குன்றா
அதெல்லாம் எழுதிட்ருப்பா
ஆ இதா நேத்து வந்தா காலேஜீக்கு
தெர்ல முன்
நேத்து தண்டா காலேஜ் வந்தா
அ வந்தா வந்தா
வந்தா எ கூட்தா வந்தா நா இன்னா பண்ணே எனுக் மைண்ட் அப்சட்யாச்சு வரும் போதே எறங்கிட்டே எதிர்ல் ஃபை எய்ட்டி வந்துது பாகல்மேடு வந்துனு வீட்டுக் வந்டே
ஏ
வெறுப்பா இருந்துது அதா வீட்டுக் வந்டே
அதுக்கு நீ வீட்லே லீவு போட்டுருக்கலாமே
செரி காலேஜ் போலான்தான்டா களம்ப் போனே செர் மைண்ட இன்னிக் ஒரு நாள் லீவ் போட்டாக்கா இ நேத்து நேத்து லீவ் போட்டிர்ந்தாக்கா இன்னிக்கி லீவு நாளிக்கு லீவு நாளான்னைக் லீவுன்ட்டு
நா இப்டியே இருந்துட்டன் ம்
திங்க்கெழம போனாக்க கழுவி கழுவி ஊத்தப் போறாரு சாரு ஏ இத்தன் நாள் வர்லே காலேஜ் இப்ப காலேஜ் தொறந்து ரெண்டு வா ராவுது ரெண்டு வார்த்துல ஆறு ஆறு பண்ணு ஐ ஏழு ஆறு நாளு அஞ்சு நாளு அஞ் பத்து நாள்னா கூட ஏழு நாள் லீவு போட்டுறே மூணு நாள் தா போயிறே போன வாரத்துல ரெண்டு நாள் லீவு இந்த வார்த்துல திங்ககெழம லீவு செவ்வாகெழம லீவு பொதங்கெழம லீவ் இந்த வார ஃபுல்லாவே போல
ஆ
ம் டென்ஷனாயி போச்சி
நீ இந்த வார ஃபுல்லா வீட்லயே இல்ல
யாரா
நீதா
ஏ வீட்ல தான்டா இருந்த ஆனா தெர்லடா
ஒரே நாள் வருவாங்க பாருடா
நானாடா பண்ண முடியு
அல் ஏபா ஜாலிய சுத்தினுகிற
உண்மையிலே சுத்தினுக்றாங்க இதே மாதிரி சொல்ட்டு போயிருவிங்கடா சுத்தினுருக்க சுத்தினுருக்கனு
நீதா ஜாலியா இருக்ர
ம் ஜாலியா இருக்றாங்கோ
வேலிவ் போணு வேலய்க்கு போய்ட்டு பைக் எடுத்துட்டு அ இ எம் ஐ கட்ணு
நீ இதே சொல்ணிரு மூணு மாசமா பைக் எடுக்றே பைக் எடுக்றே பைக் எடுக்றணு இன்னா
வேலைக் போனா தாண்டா எடுக்க முடியு வேலைக்கு போனத
ஒரு கம்பெனில வேலை செஞ்சா உனக் கரெக்டா வேலை செய்யணுன் தோணு நீ மாறி மாறி இருந்தா வீட்டுக்கு வா ப்ரேம் ரெண்டு நாள் போற திரும்ப வீட்ல இருந்தின வச்சுக்கோ உனக்கு வீட்ல இருக்ணு தா தோணு ஒரு கம்பெனிய புடிச்ட்டு போனா வேலைக்கு போயினே நெனச்சுக்க நீ ஒன்னு இல்ல வேலைக்கு போறியா வந்து சாப்டறியா திரும்பி படுத்துறியா கொஞ்ச நேர வேற யார்ன போதுனம நீ வீட்லயே இருன் தோணிர்ச்சு நெனைச்சுக்கோ இப்ப ப்ப எனக்கு அதே போல் தா ஆயிடுச்சு வீட்லயே இருன் தோணுது காலேஜ் போ விருப்பல்ல அதனாலதா வீட்டுக்கு வந்ருக்க நானு
நீ அந்த மைண்ட்ல தானர வீட்டுக்கு வர்ணு வீட்டுக்கு வர்ணுனு
ஆனா போணுன போணுனா ஆறு மாசனாலு போய்டுவே
ம் போயிடுவிடா சூப்பரா இதே தான்டா போயிணுருக்க நீ ம் எனக்கு அப்பத்துலந் மைண்ட் மைண்ட் செட் வந்துர்ச்சு காலேஜ் போ இங்கிருந்து கெளம்பி போறனா காலே ஆனா காலேஜ்குள்ள போயிட்னு வெச்சுகோ ஜாலியாதா இருக்கு இங்கிருந்து போ காலேஜ்குள்ள போயிட்னா தெரியாது டைம் போர்து இங்க இர்ந்து போர்து தா வெறுப்பு இங்க இர்ந்து போம் போதே மைண்ட் அப்செட் ஆயிடுதா அவ்ளதா வீட்டுக்கு வந்தர்றது
நாங்களு ஸ்கூலுக்கு போம்போது அப்டித்தா இங்கர்ந்து பாக்குமேடு போய்ட்டு அங்கிர்ந்து வீட்டுக்கு வர்றது
பரவால்டா கிரி எல்லா ரொம்ப மோசன்னா அவுங்கப்பா அந்த புங்கமரொ குச்சி ஒச்சகினு அச்சு அன்ப்பாரு பஸ்ஸுகு வேன்ல ஏத்தி அமிப்பாரு இவ போவே மாட்டேனு வயிறு வலி பேதி ஆவுதுனு இதே தா சொல்லுவா சாக்கு போடுவா பயங்ரமா போவே மாட்டா அவுங்கப்பா அச்சுச்சி வேறமா அடம்புடிப்பா எட்டி எட்டி ஒதைப்பாரு அவுங்கப்பாலா மோசமா ஆய்ட்சி ரொம்ப பாவல்லப்ப அவுங்க செம அடி வாங்கிட்டா எங் கண்ணு முன்னாடி இங்கன தா இருந்தாங்க எங்க வீட்டு பக்கத்துல
ஆ
செம்ம அடி வாங்குவோ ஆ எங்க அம்மா இருக்குபோதெல்லா செம்மைய இருந்தங்க வாய்க் சாப்புறதுலே குறையே கடையாதுடா எங்க வீட்ல எல்லா வாரத்துலே மூணு நாள் நால் நாளு மீனு கறி முட்டே கருவாடுன்டு எல்லாமே நல்ல செய்ஞ் யாரு மாரி தனம் நீங்ஒழுக்கமாருந்தா கரெட்டா தா இருந்துருப்பாங்கோ
வேற வச்சுட்டாங்க
ஆ இர்ரா என்ன எங்க போற உம் அ கடைக் ஹலோ
ஆ
எங்க போற
இந்த இது போலானு இருக்காங்க
சேரியாதா